ஆ சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா இந்தா இது வீட்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு பாத்துட்ருக்க நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆ நல்லா இருக்கோ சாப்ட்டு முடிச்சுட்டு சரின்னு உன்ட்ட பேசுத்துக்கு வந்த
ஓ ஓகே ஓகே இப்பதா வ இது அ ஏதோ ஒரு இமேஜ் வந்திருந்துச்சு நீங்க அனுப்பியிருந்தீங்க அதத்தா வாட்ஸ்ஆப்ல பாத்துட்ருந்த
ஆ ஆமா ஆமா சோசியல் மீடியா பத்திதா அனுப்பிருந்த
ஓ அப்டியா ஏன்னா இப்ப இந்த வாட்ஸ்அப் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா போச்சு ஏன்னா எந்த எடத்துல இருந்து வேணாலும் நம்ம எந்த யார்ட்ட வேணாலும் வீடியோ கால் பேசிக்கலா முன்னாடில்லா பாத்தீங்கன்னா யார்ட்டையுமே நம்ம நேராப் பாத்து பேசுற மாரில்லா பேச முடியாது ஃபோனே நெறைய பேர்ட்ட இருக்காது இப்ப எ ஏதோ ஒரு மெசேஜ டக்குன்னு கன்வே பண்ணனுன்னாலு முந்தில்லா பாத்தீங்கன்னா தந்தி அடிப்பாங்க லெட்டர் போடுவாங்க ஆனா இப்பெல்லா அப்புடி கெடையாது எல்லாரு பத்திங்கன்னா ஈ சியா ஒரு நிமிஷத்ல் வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்றாங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் அ இமேஜ் ஷேர் பண்ணனுமா டக்குன்னு வாட்ஸ் ஸ்அப்ல ஃபோட்டோ போட்டு வுட்டுறாங்க அதுனால ரொம்பவே ஈஸியா தா இருக்குது இப்போ உள்ள உலகத்துல
கண்டிப்பா கண்டிப்பா அது என்ன சொல்றது சோசியல் மீடியா வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அவார்னஸ் குடுக்குத் இப்ப ஒருத்தங்க ஒருத் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அத வந்து எல்லாத்துக்கு தெரியப்படுத்துல்ல ஒருத்தங்க அப்டேட் பண்ணாலு அத மாத்தி மாத்தி பாக்கும் போது எல்லாத்துக்கு அது வந் தகவல் வந்து ஷேர் ஆகுது அப்டிதானே அப்டிங்கும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி அ ரொம்பயு இதா இருக்கு அதே மாரி நல்லது செஞ்சாலுமே நமக்கு வந்து அப்டேட் ஆயிருது அதே மாரி இப்போ ஒன்னு சொல்றன்னா இப்ப யாருக்காது ஹெல்ப் தேவப்படுது அவுங்களுக் எதுமே சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நில இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா அப்ப அது என்ன பண்றாங்க ஒருத்தங்க வீடியோ எடுத்து இந்த சோசியல் மீடியால அப்டேட் பண்ணு போல அவ்ங்களுக்கு நெறைய என்ன கெடைக்குதுன்னா எல்லாருமே அ செரி இவுங்க கஷ்டப்படுறாங்க அப்டின்ட்டு ஒரு என்ன சொல்றது டொனேஷன் மாரி குடுத் து அவுங்க நல்ல நெலமைக்கு போ அவுங்க நல்ல நெலமைக்கு போறதுகான வாய்ப்புக வந்து நெறைய இருக்கு
ஆமா நீங்க சொல்றது உண்ம தா ஏன் பாத்திங்கன்னா இப்ப பல விஷயங்கள் வந்து கிராமத் துல நடக்கிறது இந்த மாதுரி நன்மையுள்ள விஷயங்கள்லா வந்து வெளில தெரிய மாட்டுது ஆனா இந்த சோசியல் மீடியா இருக்குறதுனால அது எல்லாருக்குமே வந்து தெரியுறதுக்கான வாய்ப்பு வந்து கெடைக்குது அ முன்னாடி காலத்துல எல்லா பாத்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்மே நம்ளுக்கு தெரியாது நியூஸ்ல தெரிஞ்சா அதாவது டி வி ல நியூஸ்ல போட்டா மட்டுந்தா நம்ம பாக்க முடியு ஆனா இப்ப பாத்திங்கன்னா அ அங்க எந்த எடத்துல என்ன ஒரு அ ஒரு ஆ யாராச்சு சாதி ச்சுருந்தாங்கன்னாலு செரி சண்ட போட்ருந்தாங்கன்னாலு செரி அடுத்த நிமுஷமே அது சோசியல் மீடியால வந்து அப்லோட் ஆகுறதுனால எங்க என்ன பிரச்சன நடக்குது ஒலகத் தப் பத்தி நெறைய விஷயங்கள் தெருஞ்சுக்கிறதுக்கு இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது அது மாரி முன்னாடி ஸ்கூல்ஸ்லலா பாத்திங்கன்னா ஹோம் ஒர்க் எல்லாமே ஒன்னு டைரில நோட் பண்ணி தருவாங்க இல்ல அவுங்க வாயால சொல்லுவாங்க பசங்க நோட் பண்ணிட்டு வந்து வீட்ல எழுதுவாங்க ஆனா இப்ப அப்டி கிடையாது எதுவு ஒன்னு பண்ண முடியல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நெறைய இருக்குது அப்டின்னா வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்பிற்றே அ நீங்க எல்லாரு பாத்து எழுதிக்கோங்க அப்டின் சொல்லிட்றாங்க ஸ்கூல்ஸுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது ஆ எல்லாத்துலயுமே ஒரு நன்மைகள்னு இருந்தா தீமைகளு இருக்கு அப்டி இருக்கிறத நம்ம தெருஞ்சுக்கிட்டா அதுல உள்ள நன்மைய மட்டு நம்ம எடுத்துக்கிட்டோனா நம்ம இன்னு கொஞ்சொ நல்ல படியா அத யூஸ் பண்ணிக்லான் நெனைக்கிறே ஏன்னா இப்ப நெறைய பேர் பாருங்க அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்றே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றே என்ற பேர்ல ஒரு நாள் முழு இந்த அ இருக்குற வேலையெல்லா விட்டுட்டு அதுலதா டைம் ஸ்பென்ற ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குது அது மாரி நெறையா நீங்க சொன்னிங்க நல்ல விஷயங்கள வந்து பகிரப்பட்றதுல வந்து தப்பு கெடையாது ஆனா ஒரு தவறான விஷயத்த பரப்புறதுக்குமே வந்து அது ரொம்ப ஆ உதவியா இருக்றத்னால அவுங்க எதோ யாரோ மேல உள்ள கோவொத்னால கூட அந்த விசயத்த தவறான முறையில பரப்புறாங்க அது மாதிரி நம்மளோட என்ன சொல்றது மன அழுத்தம் ஒவ்வொரு நேர நம்ம ஹாப்பியா உள்ளத ரீல்ஸ் இதெல்லா பாத் தா கொஞ்சொ வந்து நம்மளுக்கு ஹாப்பியாருக்குது ஆனா இதே இது நம்மளே ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது அதுல ஒரு சோகமான ரீல்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனசுக் கு அது ரொம்ப பாதிப்ப ஏற்படுத்துது அந்த மாரிலா இல்லாம கொஞ்சோ நம்ம எது நன்மையோ அத மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ரெம்பவே நல்லதா இருக்குன் நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ல மாதிரி நம்ம சோசியல் மீடியா மீடியாலாவது என்னன்னா அ உலகம் முழுவதும் நடக்குற விஷ்யத்த வந்து நமக்கு வந்து நம்ம வந்து உடனுக்குடன் வந்து தெரிந்து கொள்கிறோ அப்படிதான ஆ கல்வி வேலைவாய்ப்பு வணிகம் ஆ மற்றும் பொழுதுபோக்கு இந்த மாதிரி தெரிந்த மாதிரி தொடர்பான தகவல்கள வந்து நம்ம வந்து அதிகமா அ பாக்க முடியுது அப்படிதான ஆனா மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா கல்வி சம்பந்தமான வீடியோக்கள அவங்க வந்து பாக்கும்போது அவுங்களுக்கு வந்து இன்னு அ மொதல்ல எழுதுறதுனால நாலேஜ் இருக்கு படிக்கிற நாலேஜ் இருக்கு நேரா இப்போ வந்து பாக்கறதுனால என்னன்னா நல்ல அதோட பயன்கள் வந்து நல்ல என்ன சொல்றது ம் ய அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க அவங்களுக்கு தெளிவா புரியு வீடியோ மூலம் பாக்குங்கள அதே மாரி ஆன்லைன் வகுப்புக்கு இது வந்து இந்த மாதிரி சோ சியல் மீடியாவ இந்த மாரி வீடியோ பாத்து பங்கேற்க உதவுகிறது அதே மாரி இன்னொன்னு என்னன்னா புதிய புதிய திறன்கள வந்து அவங்க கத்துக்குறாங்க சோசியல் மீடியாவ ஒரு வீடியோ பாக்குறாங்கன்னா இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு வீடியோ பாக்கதுனால அங்க இங்க நன்மையு இருக்கு தீமையு இருக்கு அதே மாதிரி மாணவர்களாகிய எல்லாத்துக்குமே அதா ஒரு அவுங்க ஒன்னு பண்றாங்கன்னா அத வந்து அவுங்க வீடியோ வந்து புதிய புதிய தகவல்கள வந்து அவங்களுக்கு எடுத்து வைக்கிறது அதே மாரி இன்னொன்னு சொல்ல போனா வந்து இந்த இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து நறைய தீமைகள் இருக்கு செரிங்ளா ஏன்னா நீங்க சொல்ற மாரிதா அதிக நேரோ வந்து நம்ம அத யூஸ் பண்ணா நேரா வே வேஸ்டா போகு சரிங்ளா அ அதே மாதிரி படுப்புல வந்து கவனம் வந்து கொஞ்சோ எல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லா ஃபோன் எடுத்து பாக்கும்போது ஐயோ கொஞ்சோ ஒரு கேம பாத்துக்கலா அந்த மாதிரி ஒரு தட் வரு அப்புடித்தானே அப்ப படிப்பிலயு கொஞ்சோ கவனோ குறையலா அதே மாரி வந்து எ இந்த மே சோசியல் மீடியால வந்து நறைய என்ன சொல்றது தவறான செய்திகளு நறைய வதந்திகளு வந்து சில டைம்ல வரக்க கூடுது நா பரவலா ஒரு சில இதுல பா்த்துருக்க அது உண்மையா அப்டின்னு கேட்க போம்போது அது உண்ம இல்ல அப்படிங்கற பட்சத்துல வருது அதே மாதிரி இன்னுன்னா சமூக ஊடகங்ள்ல வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒரு முன்னெச்சரிக்கை கண்டிப்பா தேவ ஏன்னா நம்ம வந்து ஒன்னா ஒன்ன வந்து நம்ம வந்து ந நம்மளோட எல்லா டீட்டெயல்ஸு குடுத்துடோம்னா கொடுத்துட்டோம்னா அத என்ன என்ன சொல்றது நம்ம அத வச்சு நம்மள வந்து செலவாங்க என்ன பண்ணுவாங்கனா பிளாக்மெயில் பண்ணுவாங்க நம்மள வந்து எதாவது பண்ணதுக்கான வாய்ப்புகள் வந்து நறைய இருக்கு அதே மாதிரி என்னன்னா தனிப்பட்ட தகவல்கள பயிரக் கூடாது கண்டிப்பா இதுல தெரியாத நபர்களு இணைப்புகளு வந்து அ திறக்கக் கூடாது நம்ம வந்து வேற யரட்டருப்பாங்க இப்ப வந்து இப்போல்லா நறைய லாக் போட்டு வ க்கிறாங்க இருந்தாலு முன்ன புன்ன தெரியாத நம்பர்களோட இணைப்புகள வந்து நம்ம திறந்து பாக்க கூடாது அதே மாதிரி என்னன்னா பாஸ்வேர்ட் கண்டிப்பா அ அந்த மாரி உள்ளதுக்கு பயன்படுத்தணு அப்பனா மட்டும்தா நம்மளோட யாரு பாக்க மாட்டாங்க இப்ப நம்ம எதுமே ப எதுமே ஓபன் பண்ணாம இரு பாஸ்வேர்ட் எது போடாம இருந்தன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட இத ஓப்பன் பண்ணி பாக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு அதே மாரி சமூக ஊடகங்கள்ல வந்து வணிக வளர்ச்சிக்கு வந்து உதவுமா உதவாதா நீங் கொஞ்ச சொல்லுங்களே
ஆமா கண்டிப்பா இந்த வணிக வள நா இத பத்திதா சொல்லான் நெனச்சே நீங்ளே கேட்டுட்டீங்க வணிக வளர்ச்சிக்கு வந்து இது ரெம்பவே உதவியா இருக்குதுன் தா நா நெனக்கிற ஏனா முன்னாடில்லா எந்த ஒரு பொருளையு போய் நம்ம விக்கணு அப்டின் சொன்னா வெளில போய் நம்ம கட போடணு இல்ல ஏதா ஒரு கடைல போயி பேசி மொத்தமா விக்கணு ஆனா இப்ப அப்டி கெடையாது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் இன்ஸ் டாகிராம் மூலமாவே ஒரு இமேஜு அ இது எல்லாமே போட்டு இது இவ்ளோ ரேட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலா நெறையா வணிக தீர்ப்பு வந்து இப்ப பயன்படுத்துறாங்க அ அதா து வணிகதுக்கு பொருள்கள் வக்கிறது மட்டு இல்லாம நெறைய தேவைகளுமே அதுல வந்து பயன்படுத்துறாங்க அது மாதிரி இருக்கும்போது அது ரெம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுன் தா நெனக்கிற முன்னாடி சொன்ன மாதிரி அந் இல்ல அதா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அத வந்து ஒரு நல்ல விதத்துல நம்ம பயன்படுத்திக்கிட் போன்னா அது வந்து நம்ளுக்கு நல்ல வகையியே அது பயன் தரு அப்டி இல்லாம நம்ம அத வந்து தவறான வத வதந்திகள பரப்புறதுக்கு இல்ல வேற ஏதாவது மாதிரியான நம்ம தவறான செயல்களுக்கு அத பயன்படுத்துணோனா அது வந்து நம்மளுக்கு தவறாதா போய் முடியு அது மாரி இப்ப க கல்வி படிக்கிற மாணவர்கள் வந்து அத எவ்வா எப்டி பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்துதா அது அவுங்களுக்கு நன்மையா தீமையான்றத வந்து நம்ம சொல்ல முடியு ஏனா அவுங்க கல்விக்காக அது அதுல உள்ள தகவல்கள்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு அவுங்க அத பயன்படுத்துறாங்க அப்டின்றப்ப வந்து அதுல தப்பே கெடயாது நா படிக்கிற அப்டின் சொல்லிட்டு அவுங்க வேற விதமான தவறான செயல்கள செஞ்சாங்கன்னா அது வந்து அவங்களுக் நெறைய தீங்க வந்து உருவாக்கு அது மாரி பல பிரச்சனைகள்ல மாட்றதுக்குமே வந்து அது இந்த ஃபோன் வந்து ரெம்பவே அ இதா இருக்குதுன் தா நா நெனக்கிற இப்ப ஏனா இந்த இ அது மட் டு இல்லாம சின்ன கொழந்தைங்கல்லா பாத்தீங்கன்னா முன்னாடி நிலாவ காட்டி சோறு ஊட்டுவாங்க ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபோன காட்டி சோறு வுட்டுறாங்க அப்டி பண்ணம் போ து அந்த பசங்களுக்கு கண்ல ப்ரெச்சன வருது மன அழுத்தோ அது மாரி நம்ளு நா நெறைய நேர ஃபோன யூஸ் பண்றதுன நம்மளோட டைம் வேஸ்ட்டாகுது இந்த மாரி பல பிரெச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இதுல அதிகமாவே இருக்குது அதனால நம்ம போதுமான அளவிற் து நம்ளுக்கு தேவ அப்டின்றப்ப வந்து நம்ம அத யூஸ் பண்ணிக்கிட்டு மத்த நேரோ வந்து அத ஆ தவிர்த்துட்டோன்னா நம்ளுக்கு நல்லது நம்ம ஒடம்புக்கு நல்லதுன் நா நெனக்கிற அது மாரி நீங்க இந்த வணிக க்கு இப்ப சொன்னீங்க இல்லையா நெறைய எடத்துல நானுமே பாத்தே சிறு சிறு தொழில்கள் எல்லா மே உருவாக்றாங்க அவுங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்டின்ற பட்சத்துல இந்த சோசியல் மீடியாவத்தா அவுங்க வந்து பேஸா வச்சே பண்றாங்கன் நெனக்கிற ஏனா எ இதுல வந்து நெறைய கான்டக்ட்ஸ் புது புது கான்டாக்ட்ஸ் கெடைக்குது அப்டி இருக்கிறப்ப அவுங்க வந்து அத பேஸ் பண்ணி அவுங் க ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னா இதுல வந்து நெறைய புதிய நபர்கள் வந்து நம்ளுக்கு அறிமுகமாகுறாங்க அது மாரி நம்ம அவுங்கள பொருள்கள் விக்குறதுக்குமே அது நெறைய உதவியா இருக்குது ஏனா ஒரு பொருள நெறையா பேர் கிட்ட கொண்டு போய் சேக்குறதுன்றது வந்து ரெம்ப கடினமான வி யோ அது வந்து இந்த அ அ ஊடகங்கள்ல வந்து ரெம்பவே உதவியா இருக்குதுன்தா நா நெனைக் கிறே இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து நம்ம சமூக ஊடங்கள் அ சமூக ஊடகங்கள பத்தி என்ன சொல்றேன்னா அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய அம்சமா இப்ப வந்து ஆயு இந்த இந்த காலகட்டத்துல வந்து ஆயிட்டு ஆனா அவற்ற வந்து நம்ம சரியான முறையில பின்பற்றினா மட்டுந்தா நமக்கு வந்து அறிவு தொடர்பான மற் அ அறிவு தொடர்பு மற்றும் வளர்ச்சிக்கு வந்து பெரும் பங்க வந்து நம்ம அளிக்கு நீங்க சொல்ற மாரிதா அத சரியான முறையில யூஸ் பண்ணிட்டம்னா நமக்கு நல்ல அறிவு வளரூன் தொழில் வளர்ச்சியு நமக்கு வந்து மேம்படு அதுதா என்னோட கருத்து
ஆமா நீங்க சொல் றது உண்மதா கரெக்டா நம்ம எதுக்கு தேவையோ அதற்கு மட்டும் பயன்படுத்திட்டு மத்த வித தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாம இருந்தாலு நம்மளுக்கு எல்லாமே நன்மையாதா இருக்
கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க தோழி
ஓகே பாக்கலா நம்ம இன்னொரு நாள் ஆ ஓகே நா கால் பண்றே ஓகே பாய்